சொல்லுடா
ம் நல்லா இருக்கீங்ளா
ம்
மதிய உணவெல்லா சாப்ட்டாச்சுங்ளா
ஆமா இனிமேதா ரெண்டு ரெண்டரை ஆயிடு சாப்பாடு போறதுக்கு
ஓ செரி செரிங்க
ரெடியா இருக்கு சாப்பாடு லெமன் ரைசு உருளக்கெழங்கு பொரிலு வா வான்னு சொல்லுது
ஓ இன்னிக்கி வந்து இங்க ரொம்ப சிம்பிள் சாதம் ரசம்
ம்
அதுக்கப்பறோ கத்திரிக்காய் உருளக்கெழங்கு பொரியல் அவங்க டாடி க்கு வந்து பீர்க்கங்காய் பொரியல்
சேரி
தேங்கா துருவல் போட்டு செஞ்சு வச்சாச்சு
அது இந்த தொவரம் பருப்பு வேக வச்சு அது கூட கொஞ்சோ போடு ரொம்ப நல்லா இருக்கு
ஆ அது வந்து அ வீட்ல அவருக்கு பிடிக்கிறது இல்லங்க அது எங்க அக்கா வீட்டுக்காரர்தா அந்த பருப்பு போட்டு இந்த கல்யாண வீட் லல்லா செய்வாங்க
ஆமா இல்ல இல்ல அது வந்து கடல பருப்பு முஷ் முஷா போடுவாங்க ஊற வச்சு அப்படி பண்ண கூடாது இது வந்து சாம்பாருக்கு பருப்பு போடும் போதே ஒரு கரண்டி பருப்பு தனியா எடுத்து வக்கணு கூட்டு மாரி இல்ல அது கூட்டுக்கு வந்து அர அரச் விடணும்ப்பா இது எப்டின்னா நெறிய போடக்கூடாது பருப்பு கொஞ்சோண்டு ஒரு ஒன்ற ஸ்பூன் போட்டுட்டு மீதி தேங்கா போட்றணு அது எப்டின்னா இந்த கீ காய் வந்து
தேங்காய் வந்து நல்லா மேல அந்த தோல் சீவோமல்ல
ம்
அந்த அத வந்து எடுத்துட்டு நல்லா குட்டி குட்டியா நறுக்கிட்டு கொஞ்சோ வெங்காயோ ரெண்டு வர மொளகா ஆ அதாவது நம்ம எப்பவு போல தாளிச்சுட்டு
ம்
வெங்காயோ போட்டு நல்லா வணக்கிட்டு ரெண்டு வரமொளகா கொஞ்சோ உப்பு போட்டு இது பண்ணிட்டு காய எடுத்து போட்டு நமக்கு தேவையான அளவு சாம்பார் தூள் ஆ போட்டு நல்லா வணக்கிட்டு லேசா தண்ணி ஊத்தி குக்கர்ல ரெண்டு விசல் விட்டுட்டே
சேரி செரி
விட்டுட்டு மொத காய குக்கர்ல குக் குக்கர்ல ரெண் ஆமாங்கமா இங்க வந்து இன்னக்கி கரண்ட் இல்ல இன்னக்கி காலேல செஞ்சே ஆகணு ஆ காமன் நேரோந்தா டைம் இருந்தது ஒரு விசில் நீங்க விட் டீங்கன்னா வெந்துரு இல்லன்னா அது வேகறதுக்கு இருபது நிம்ஷோ கேஸ் ஆகு
ஓகோ
அதனால நா காய்கறி காய்கறி நீங்க வடக்கல்ல அப்படியே வச்சு தண்ணி ஊத்தி செய்வீங்க இங்க நா எல்லா காயுமே குக்கர்ல தா செய்வே
ம்
ஒரு விசில் மட்டு விட்டுட்டு எடுத்து தாளிச்சு தேங்கப்பூ போட்டு இறக்கிருவே அவ்ளதா
ஏ கிம்
அத அப்டியே விட்டு வேக வக்கிறதுக்கெல்லா அன்னதானம் எல்லா செய்யறனால சிலிண்டர் வந்து தாக்கு பிடிக்காதுங்கம்மா அதனால குக்கர்லதா காய் வேக வக்கிறது எங்க வீட்ல எல்லாருமே குக்கர் காய் தா
சேர் சேர் சேரி இன்னக்கி என்ன பேசலா தின்பண்டங்கள் பத்தி பேசலாமா
ஆ பேஸ்லாங்க இப்ப என்னுடைய ம மகன் வந்து சாய்ந்தரொ ஸ்கூல் விட்டு வரும்போது டெய்லியும் ஸ்நாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கடைல்ல வாங்கி குடுக்குற மாதிரி இருக்கு
சரி
வாங்கி தரது பிரச்சன இல்ல ஆனா வந்து அது உடல் உபாதையை ஏற்படுத்திறுது ன்னா வயித்த வலி கொடுத்துறது ஏன் அப் அப்படின்னா அவங்க வந்து அந்த சமையல் சோடா மிக்ஸ் பண்ணிதான் வெளியில அதிகமான
அது மட்டும் இல்லம்மா அது மட்டும் இல்ல இன்னைக்கு செஞ்ச எண்ணெயே வடிச்சு வச்சு நாளைக்கு திருப்பி அது அதே எண்ணெயோட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புது எண்ணெய்ய வுட்டு செய்றாங்க
ஆ அது நால ஆ
வயிறு வலி நெஞ்சரிச்சல் ஏன்னா அந்த பசையும் போதுஅந்த சோடா மாவோட ம் க இதுல்லாம் அதுலதான இருக்கும் எண்ணெயில அது திருப்பி நீ மறுநாள் வடிச்சு அதை பண்ணும்போது ஆ அந்த வந்து நெஞ்செரியும் வயிறு வலி க்கு மோஷன் போனா எரியும் ந என்னன்னவோ ஜீரணம் ஆகாத மாரியே இருக்கும் இந்த தொல்லை எல்லாம் உண்டு
ஆமா எனக்கு நா அதையோ அத அதை யோசிக்கல ஆயில் அவுங்க திரும்ப ரீயூஸ் பண்றாங்க டே என்னடா இ இத்தனைக்கு அடிக்கடியும் இது பண்ணல கொஞ்ச நாள் தான் ஆச்சு ஏன் இப்டின்னு சொல்லி ட்டு தான் அதுக்கப்புறம் பா த்த சரி இது ஒத்து வராதுன் சொல்லிட்டு நம்மளே வீட்ல சாய்ந்திரம் செஞ்சு கொடு த்தர்லான்ட்டு ஒரு நாள் வந்து பஜ்ஜி மிக்ஸ் வாங்கிட்டு வந்து ட்டு அந்த ரெடிமேட் பஞ்சி பஜ்ஜி மிக்ஸ் விப்பாங்கல்லங்க கடலை மாவுலயே வந்துட்டு உப்புக் கார் ரம் எல்லாம் போட்டு ஒரு ஆரஞ்ச் கலர் பேக்கெட்ல வந்து ட்டு வரு ரெடிமேட் பஜ்ஜி மிக்ஸ்ன்னு அதுலயே இருக்குங்க பட் வந்து என்னன்னா கடையில வாங்குற அளவுக்கு எஃபெக் ட் ருக்கது அ அது வாங்கிட்டு வந்து ஒன்னா வெங்காயம் ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி போட்டு குடுத்துறது இல்ல அப்டின்னா அந்த இந்த மிளகாய் இருக்குல்ல நீட்ட நீட் டமா பஜ்ஜிக்கு போடுற மிளக்காய் அது வாங்கிட்டு வந்து இது பண்ணறது பட் எண்ணெய் பலகாரம் தொடர்ந்து கொடுக்குறதுல எனக்கு உடன்பாடு இல்ல
ம்
ஏன்னா அது ஒடம்புக்கு கெடுதல் தான அதனால பதினஞ்சு நாளைக் கு ஒரு தடவ எண்ணெ பலகாரம் கொடுப்பே அவ்ளதா செரி இதுக்கு என்னதா தீர்வு அப்டி சொல்லி ட்டு தா ஒங்ககிட்ட கேட்கலான்னு கூப்ட்டேன் சத்தான சிறுத்தின் பண்டங்கள்
அவுல் மிக்சர்னு அ கெ ட்டி அவலோ கெட்டி அவல் அப்டி வாங்கிக்கோ ஒரு நூறு கிராம் அவல் வாங்கிக்கோ ஒடச்ச கல்ல ஒரு சின்ன ஆழாக்குல ஒடச்சக்கல்ல சின்ன ஆழாக்குள வேர்க்கல்ல ஆ பொட்டு கடல நெலக்கடல அவுல் கருவேப்பல ம் தேவப்பட்டா கொஞ்சொ முந்திரி இதெல்லா என்ன பண்ணணு அந்த ஜல்லி ஜல்லி யா இருக்குந் தெரியும்மா இந்த வட எல்லா எடுக்குறதுக்கு ஒண்ணும் விக்கிறாங்களே புதுசா கடைங்கள்ல எந்த எண்ண காஞ்ச உடனே அவுள கொ போட்டுட்டு அந்த இதுல நீ எடுத்தினா எல்லா அவுளும் வாரின் வந்துரும் எண்ணயும் வடிச்சிடும் அத எடுத்து போட்டுக்கோ அதுக்கப்புறம் அந்த இதுலயே ஜல்லிலயே
எல்லா எடுக்குற கரண்டி வச்சிருப்போ இல்லங்க அது பயன்படுத்த த்துனா போதும்
ஆ அது பயன்படுத்தினா அவுள் வந்து தீஞ்சு போயிடும் எண்ணெயில அது இல்ல இது ஒரு வல வல மாறி இருக்கும் கைப்பிடி இருக்கும் அதுல போட்டு எடுத்தீனா எ
ஆமா அது வீட்டுல இருக்கு ஆனா அந்த அந்த ஓ ட்ட வந்து ரொம்ப பெருசு பெருசா இருக்கே
அது சின்னது க சின்னது கெடைக்கும்
ஓ ஏன்னா இந்த அன்னதானத்துக்கு செய்யிறதுக்காக கைப்பிடியோட ஒரு பெரிய நீங்க சொல்ற மாரி வல இது இருக்கு கு
ம்
ஆனா அதுல அந்த ரவுண்ட்டு ரவுண்டா இருக்குற கேப் வந்து அதிகமா இருக்கு
ஆ அது வந்து நா நா வந்து நா படம் உனக்கு அனுப்ச்சி வுடுறேன் பாருங்க அந்த மாரி வாங்கிட்டீங்கன்னா அதுலயே வந்து வேர்க்கட கடல அதுலயே வந்து ஓ பொட்டு கடல எல்லாத்தையும் வறுத்து டேரக்டா எண்ணையில போட்டீங்கன்னா எல்லா தீஞ்சிரும் இதுல போட்டு எப்படி அரிச்சிங்கன்னா எல்லாம் பொரிஞ்சு வந்துரும் இதெல்லாம் எண்ண வச்சு ஒரு பாத்திரத்துல போட்டுக்கோங்க நல்லா ஒரு கைப்பிடி கருவேப்பிளையும் பொரிச்சு போட்டுக்கோங்க அதுலயே கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ப பட்டப்பொடி ஆ ஒரு அரை ஸ்பூன் சக்கர போட்டு நல்லா குளுக்கி வச்சிருங்க கொஞ்ச நேரம் கழிச்சி எடுத்து சாப்ட்டு பாருங்க டீ காஃபியோட ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து ஒரு வாரம் பத்து நாள் வச்சுக்கலாம் அதே மாரி இன்னொன்னு வந்து கோதும மாவு ஒரு அழாக்கு கோதுமமாவு எடுத்து கொஞ்சோண்டு உப்பு போட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நல்லெண்ண வுட்டு நல்லா சப்பாத்தி மாரி பெசஞ்சுக்கோங்க பெசஞ்சுட்டு ஒரு ஒரே மாவு அ எவ்வளோ பெசஞ்சிருக்கீங்களோ அத அப்படியே கல்லுல வச் சிடணும் இட்டுட்டு நல்ல டைமண்ட் டைமண்னா ஷேப் போடுங்க இப்படி குறுக்கால ஒரு ப பத்து லைனு நெடுக்கால மாவு வந்து நா மெல்லிசா தேய்க்க வேண்டா ரொம்ப மெல்லிஸாவு தேய்க்க கூடாது ரொம்ப தடியாவும் தேய்க்க கூடாது ஆ ஹா ரொம்ப தடியாவும் தேய்க்க கூடாது வேகாது பேப்பர் மாரியும் தேய்க்க கூடாது மீடியமா தேய்ச்சுட்டு ஓரம் விளிம்பெல்லா கொஞ்சோ ஒரு கால் இன்ச்சு திக்னஸ் இருந்தா போறும் அந்த டைம்ல எல்லா குறுக்காலியும் நெடுக்காலியும் கோடு போட்டுட்டிங்கன்னா ஒரு ஷேப் கிடைக்கும் அதெல்லா எடுத்து ஒரு தட்டுலயோ இல்ல ஒரு துணியிலயோ வைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆ கொஞ்ச ஈரம் போகணு ஈரம் போன உண்ணே அப்டி எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுங்க அல்ல பிஸ்கெட் மாரி மொறு மொறு மொறுன்னு வரு
ம்
வேணுனா அதுல கொஞ்ச காரப்பொடி போட்டுட்டுடீங்கனா காரத்துக்கு நல்லா இருக்கு இல்லலைன்னா காரப்பொடி வேண்டா உப்பு மட்டு போறுனா உப்பு போட்டீங்னா அதோட ரெண்டு ஓமமோ இல்ல சீர கமோ நல்லா கையில தேச்சு வுட்டு மாவுல பெசஞ்சிட்டு இட்டீங்கன்னா ஜீரணத்துக்கு ஜீரணமு ஆகு சாப்ட மாதிரியு நல்லா ஃபில்லிங்கா இருக்கு
ஓ அதுக்கப்பற நாங்க என்ன பண்ணோனா அந்த பொறின்னு சொல்லுவாங்க இல்லங்க
ஆமா
அந்த பொறி வந்து நமக்கு ஒருக்கு பொறி ரெண்டுக்கு பொறி அல்லது உப்பில்லா பொறி அந்த மாரி சொல் சொல்றத வந்து நம்ம ஒரு படியோ அல்லது ரெண்டு படியோ வாங்கிட்டு வந்துக்கிறது இது நாங்க குழந்தைகள்லா இருக்கு போது என்னுடைய பேரன்ஸ் வந்து செஞ்சு குடுப்பாங்க இப்ப முடியாத பக்கத்துக்கு கடசில அதையு ஒரு வார செஞ்சு குடுத்தோ நம்ம வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுவோனா நம்ம நல்லா ஒரு அ கைய அளவுக்கு நெறைய பூண்டு வந்து தொளிச்சுக்கணுங்க
அ
தொளிச்சிட்டு நம்ம எண்ண வந்து நமக்கு எண்ண வந்து கொஞ்ச நல்லாவே விடணு விட் ட்டுட்டு மீன்ஸ் ரொம்ப அதிகமா வேண்டியது இல்ல அந்த நம்ம எவ்வளவு பொறி பொறிக்கிறோமோ அதுக்கு ஏத்த மாரி விட்டுட்டு அதுல வந்து நீங்க சொன்ன மாதிரி சின்ன ஒடச்சக்கல்ல அல்லது வேர்க டல ரெண்டுல ஏதாவது ஒண்ணு பயன்படுத்திக்லா இல்ல தேவபட்டா ரெண்டு பயன்படுத்திக்லா நல்லா பூண்டு வந்து நல்லா போடணு அதிகமா போடணு போட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேபிள்ளைங்க
ம்
ஒரு ஏழெட்டு வர மொளகா ரெண்டா மூணா கட் பண்ணி கட் பண்ணி ஃபுல்லா போட்டுக்கணு எல்லா ஒரு பிளேட்ல ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த எண் என்ன காஞ்சனே நம்ம வந்து கடுகுக்கு அளவாதா போடுவோ அதுல கள்ளபருப்பு போடுவோ கள்ள பருப்பு போ கள்ள பருப்பு ஓரளவுக்கு நெறையாவே போட்டுக்கலா அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்ற நம்ம வச்சிருந்த அந்த பொட்டுக்கல்ல நெலக்கல் கல்ல கருவேப்பல பூண்டு எல் லா நம்ம போட்டு கொஞ்ச மஞ்சத்தூளு போட்டு நம்ம நல்லா பொன்னிறமா வர அளவுக்கு வறுத்தரணு
ஆ
நல்லா வறுத்து முடிச்சதுக்கு அப்ற நல்லா வணங்கினதுக்கு அப்ற உங்களுக்கு அந்தப் பூண்டெல்லா பாத்தீங்கன்னா ஒரு பிரௌன் கலர்ல சாப்ட்டாலே பயங்கர டேஸ்டா இருக்கு அந்த தீ வந்து ஆஃப் பண்ணிட்டோ அல்லது ரொம்ப சிம்முள வச்சுட்டு நம்ப வாங்கிட்டு வந்த பொரிய வந்து மொத்தமா உள்ள கொட்டிறணு
ஓகே
கொட்டிட்டு நல்லா நம்ம வந்து அதோட ரெண்டு நிமிஷ வருத்தாலே போது ஏன்னா பொறி வந்து உங்களுக்கு சீக்கிரமா சூடாயிரு அப்ப இந்த கடைகள் எல்லா வந்துட்டு வருத்த பொறி அப்டின்னு சொல்லிட்டு விக்கிறாங்கல்லங்க கார பொறினு சொல்லிட்டு ஆ அதோட செய்முறை வந்து இதுதா அந்த காலத்துல எல்லா இத செஞ்சு ஒரு டப்பா நெறய போட்டு வெச்சிருவாங்க ஒரு வாரத்திக்கான ஸ்நாக்ஸே இதாதா இருக்கு. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் போய் சந்தையில வாங்கிட்டு வந்து இது வந்து எங்க தாத்தா வீட்ல எங்க வீட்ல எல்லாத்து வீட்லையுமே இருக்கு இன்ன க்கு எங்க அக்கா செஞ்சு கொண்டு போய் வாரமானா என்னோட அப்பாவுக்கு வந்து குடுத்துட்டு வருவா.
அ.
அ அ இது வந்து நம்ம காலத்ல இருந்த ஸ்நாக்ஸு இது வந்து உங்குளுக்கு பெருசா ஒடம்புக்கு கெடுதல் வராது ஆனா அதிகமாஸ் சேத்தக் கூடாது.
ஆ ஆ
பொரி வந்து ரொம்ப அதிகமா நம்ம சாப்ட்டாலு அது வந்து வயித்துல போயிரு.
ஓ செரி செரி.
அதனால ஒரு ஒரு ஒரு கை நம்ம டீ காஃபிக்கி அ ஒரு நாளைக்கி உ ஒரு தடவ அந்த மாதிரி வந்து நம்ம ஸ்நாக்ஸ் டைமுக்கு வந்து எடுத்துக்லா. என்னோட பாட்டி வந்து கடைசி வரைக்கு அவுங்ளுடைய ஸ்நாக்ஸ்ன் பாத்தா வெளில ஸ்நாக்ஸு எதுமே சாப்ட மாட்டாங்க பாட்டி.
ம் ம்.
அந்த காஃபி அந்த பொரி. அந்த காஃபி பொரிதான் அதுவு நல்லா டிக்காஷன் போட்டு அந்த இது பண்ற காஃபிக்கு இந்த பொரிக் காம்பினேஷன் வந்து பயங்கர அ பேர் மேச்சிங்காருக்கு.
ஆமா ஆமா. நாங்க வந்து வெரும் பொ பொரி அ தேங்கா எண்ணைல பண்ணுவோ. க வ வேர்க்கல்ல ஒடச்சக்கல்ல கருவேப்புல எல்லாம் போட்டுட்டு கொஞ்சோ பெருங்காயோ மஞ்சபொடி போட்டுட்டு அ இந்த கருவாப் இந்த பொரி வாங்கிருக்கோ இல்லியா இந்த பொரியும் போட்டு கொஞ்சோ கார பொடி போட்டு கலந்து வெச்சிருவோ அவ்ளதா நீங்க போட்ற மாரி பூண்டல்லா நாங்க போட மா ட்டோ இது மாரி செஞ்சிப்போ நாங்க.
ஓ. அதே மாரி வெறு பொரி அன்னைக்கு நமக்கு வறுக்கறதுக்கு டைம் இல்லைனாலு அந்த வெள்ள பொரிலயே பாத்தீங்கனா நீங்க ஒரு ஸ்பூன் அல்லது ரெண்டு ஸ்பூன் தேங்கா எண்ண விட்டுக்கணு.
ம்.
தேங்கா எண்ண விட்டு லேசா மெளகா தூள் அ லைட்டா